அதுங்ளா
கேக்குதுங்க வணக்கம்
அ வணக்கம்
நல்லார்க்கீங்ளா
அ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நலம்
நீங்களு நல்லார்க் நாங்க சென்னைல இருக்கோ நீங்க எங்க இருக்கீங்க
நாங்க சேலம்
சேலத்துல இருந்து பேசுறீங்களா
ஆம்மா ஆம்மா அங்க உங்க ஊர்ல சேலம்ல ஏற்காடு ஃபேமஸ் எர்க் ஆ வந்துர்க் க்கீங்களா சேலம் ஏற்காட்ல்லா
சேலம்லா வந்தது இல்லங்க
ஓக்கே ஓக்கே அட்லீஸ்ட் தெரியுமா ஏற்காடுன்னு ஒரு குட்டின்னு அப்ப ஏழைகளின் ஊட்டி அப்டின்னு பெருமியா சொல்லிக்குவோ
அப்டியாஸ் செரிங்க அ சாப்ட்டாச்சா
அ காலைல சாப்ட்டங்க
காலைல சாப்டீங்க ம் என்ன பண்றீங்க
நா ஹவுஸ்ஒய்ஃப்வு ஆம்மா நீங்க ஒர்க் பண்றீங்ளா
கால்லேஜ் பொறங்
ஓக்கே என்ன படிக்கிறீங்க
அ பி காம் ஜென்ரல் படிக்கி தேட்யேர்
தேட்யேர் அடுத்து என்ன பண்லான்ருக்கீங்க
அடுத்தது என்ன பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட்டீங்கு காலேஜில
சேர்
ம் பிளேஸ்மெண்ட்டு முடிஞ்சதும் வேலைக்கு போனும் இல்லன்னா தனிய எதாச்சி பிஸ்னஸ் ஸ்டாட் பண்ணும்
நல்ல விஷியம் நல்லா வருவீங்க
ம் நீங்க எதாச்சி பிளான் பண் பிளான் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்
நா பிளான் பண்றதா உங்களுக் கு எந்த எந்த பீல்டுல அதாவது பிரைவேட்ல ஒர்க் பண்ணனு ஆ சயா இல்ல கவுர்மெண்ட்ல ஒர்க் பண்ணனு ஆசையா
கவுர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுனு ஆச தான் ஆனா கவுர்மெண்ட்ல வேல கெடைகாதே
ஏன் கெடைக்காது நீங்க நெனச்சீங்கன்னா படிச்சீங்கன்னா எக்ஸாம் நல்லா எழுதிங்கன்னா கெடைக்கும்
அப்டியா
ஆமா
ம்
கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதாவது எழுதுங்க குரூப் போரு இல்லன்னா எஸ் எஸ் சி பேங்க் எக்ஸாம்ஸ்லா எழுதனீங்கன்னா உங்களுக்கு கெடைக்கும்
ம் அப்டியா செரி பிரைவேட்டா எதாச்சி சொல்லுங்க
பிரைவேட்ல பிஸ்னஸ் ஸ்டாட் பண்றது அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜி இல்ல
அப்டியா
ஆமா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி பிஸ்னஸ் எதனா இருந்தா அதயே கன்டினியூ பண்ணுங்க இல்லன்னா அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க
ம் செரிங்க செரிங்க நா எல்லாருகிட்டயு கேட்டுட்டன் ஆ
ஓகே
ம்
என்னதா சொல்றாங்க
ம் அப்பா வந்து எலக்ட்ரிஷியனு அந்த வேல எனக்கு அது அப்பா பாக்கற வேல எனக்கும் தெரியும் எல்லாரும் அந்த ஃபீல்டுல போ சொல்றாங்க
சரி
ஆனா அப்பா பண்ண வேலயா நா பண்ணணும்னா எல்லா எல்லாரும் எதாச்சி சொல்லுவாங்க அப்பா பண்ற வேலதா அவனும் செய்யறான் அப்டின்ட்டு படிச்சி ஒரு யூஸ்சும் இருக்காது இல்ல
என்னைக்குமே நம்ப படிச்ச படிப்பு வீணாகாது எதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா அது உதவி செய்யும் ஆமா நம்ம இப்ப யோசிக்கிறோம் இல்ல அடுத் து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறோம் இல்ல அதுக்கு கூட அந்த கல்விதா காரணம்
ம்
ம் செரிங்க சொல்லுங்க
அங்க சேலம்ல எப்டி சிட்டிலா இல்லல்ல எல்லா ஃபுல்லா கிராமம் தானா
ஐய்யயோ அப்டிலா இல்ல சேலம் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இங்க
ஆ
அப்றோம் இந்த மெக்னீஷியம் அந்த இது எடுப்பாங்க
பெங்லூசியம் ம் சோசியல்ல கேள்வி கேட்டுரு சோசியல்ல கேள்வி பட்டு இருக்க
ஆமா சிட்டி தா இது அ கிராமம் ம்
எல்லா வசதியு இருக்கு
ம் நாங்க இருக்கறது வில்லேஜ்
ஓகே சென்னையில அங்க பக்கத்துல இருக்கீங்ளா
ம் விவசாயம்
ஏ நல்ல விஷயங்க சேரி
விவசாயம் ஃபேமிலி அப்டி ஜாலியா இருக்கு
நல்லா இருக்குங்க கேக்கவே எனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு
குளிர்ச்சி
ஆமா எங்கள்து சொந்தமா கா இது இருக்கு எடோ வாங்கியி இருக்கோ ரெண்டு ஏக்கரு அதுல ஆமா கொஞ்சம் பாக்கு வெச் வெச்சிருக்கோ பாக்கு மரோ அப்றோ கொ ம் அப்றோ கொஞ்சோ வந்து குத்தகைக்கு விட்டோ அவுங்க வந்து மாத்தி மாத்தி போடுவாங்க மஞ்சள் கிழங்கு நெல்லு இப்டி மாத்தி மாத்தி ஏதாது போட்டுட்டு இருப்பாங்க
நாங்க வந்து நெல்லு போடுவோ தர்பூ தர்பூசணி வெல்ரிகா மொலாம்பழம்
ஐய் சூப்பருங்க ஆ
அப்றோ வெண்டக்கா செடி
எல்லாமே நீங்களே எல்லா யூஸ் பண்ணுவீங்ளா வீ வீட்டுக்கு தேவயானது எல் எல்லா இங்கருந்து எடுத்
ஆ ஆமா ஆமா காலத்துக்கு ஏத்த மாரி அந்தந்த அந்த சீசனுக்கு ஏத் மாரி அந்தந்த இது போடுவோ அப்டி போட்டோம்னா தா நம்மளால நல்ல பிராஃபிட் பாக்க முடியு வருமானோ
நல்ல விஷயம்
ம்
வீடு வந்து அங்கயே
ஆ வீ ஆ ஆமா வீடு பக்கத்துலயே
சேரி சேரி இங்கல்லா இங்க வந்து சொல் வழக்கு வந்து காடுன்னு சொல்லுவோ எங்க காடுங்க இங்க இருக்கு அப்டின்னு சொல்லுவோ நீங்கல்லா அங்க எப்டி சொல்விங்க
காடா
அதாது ஆமா ஒரு சிலர் வந்து அந்த வயல் இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா வயல் தா வயல் தா வயல் தா சொல்லுவோ
ஆ அதா கேட்டே இங்க சேலத்து பக்கம்வா வந்து எங்க காடு அங்க இருக்கு அப்டின்னு சொல்லுவோ அதுக்குதா ஒரு சி ஒரு சிலர் வந்து எங்க வயல் இருக்குங்கறாங்க ஒரு சிலர் எங்க நெலோ அங்க இருக்குங்கறாங்க
இங்க நெலோன்னு சொல்லுவோ வயலுன்னு சொல்லுவோ ஆனா இந்த காடுல்லா சொன்ன சொல்ல மாட்டோ
சேரி சேரி இந்த பக்கோ வந்து இப்டித்தா சொல்லுவாங்க சேரி சேரி ஓகே வயல்லையே வீடுங்ளா இல்ல தனியா இருக்கீங்ளா
ஆ ஹா தனியா இருக்கு வயிலு வந்து கொஞ்ச தூரோ தள்ளி இருக்கு
சேர் சேரி எல்லா நீங்களே பாத்துக்கறதா ஃபேமிலி ஆளுங்க ம் அப்ப இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா விவசாயம்ல
ம் ஆ விவசாயம்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு
ஆனா அத
அ அது வந்து சைடு பிசினஸ் விவசாயது ஆ எதாச்சு ஒர்க் பண்ணனும்ல
ஆமா ஆமா அப்ப நீங்க வந்து அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி இந்த நெலத்துல வயல்ல வந்து அந்த மாரி எதா பண்லால தென்னந்தோப்பு இல்லன்னா பாக்கு கண்ணுலா வச்சு உட்டீங்கனா நல்ல வருமானோ வரு ஒரு அஞ்சு வர்ஷோ வெயிட் பண்ணனு அதுக்காக
பாக்கு கண்ணுனா எனக்கு என்னனு தெர்லியே
பாக்கு மரோ இருக்குல்ல பாக்கு பாக்கு நம்ப சாப்புர்றோல
வெத் ஆமா அந்த பாக்கு வருமா
ஆ அந்த மரத்த சொல்றே நா பாக்கு மரோ
அப்டியா இங்க வெத்தல மரோ வேணா வத்தல வெத்தல கொடி வேணா இருக்கு இங்க இந்த சைட்ல
செரி
அந்த பாக்கு மரலா இல்லைங்க
நல்லா வருமானங்க பாக்கு மரோ நீங்க வச்சு உட்டிங்கன்னா ஒரு எங்க ஒரு சின்ன எடத்துல தா நாங்க ஒரு ஒரு வயல் அளவுக்கு தா ஒரு நூறு மரந்தா வச்சிருக் கோ ஆனா நல்ல வருமானந்தரு ஒரு அஞ்சு வர்ஷோ வெயிட் பண்ணு அது ஒரு ஹைட்டுக்கு வளர்ற அளவுக்கு அது காய் காய்க்கற அளவுக்கு அப்றோ காய்க்க ஆரம்பிச் ச்சனா அது பாட்டுக்கு கொல தள்ளிட்டே இருக்கு வந்து வந்து கட் பண்ணிட் போவாங்க நல்ல நறைய வருமானோ குடுக்கு அது
அப்டியா எவ்ள இன்வஸ்ட் பண்ணீங்க அதுக்கு
அது நாங்க வாங்கம்போதே அந்த எடத்துல அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க அந்த வாங்கறவங்க
ஆ
நாங்க புதுசா வாங்கனப்றோ வைக்கல ஆல்ரெடி அங்க வச்சிருந்தாங்க அதனால ஆனா அப்பப்ப நம்ம உரம் போட்றது அதுல சுத்தம் பண்றது அந்த வேலைலா பண்ணிட்ருக்கோ
பாக்க இங்க அப்டி இல்ல நாங்க வந்து ஆள் வச்சுருவோ ஒரு அஞ்சு பெருகு சுத்தம் பண்றதுக் கிளீன் பண்றதுக்கு தண்ணி பாசறதுக்கு அந்த மாரி கூட நம்ப கூட வந்து எல்லாத்தையு வேல சொல்லி அவுங்குளுக்கு ஒரு சம்பளம் மாரி தரணு
ம் ம் ம் அப்டித்தா ச இல்ல நா சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நா அதுல சொல்லுவே உரோ வாங்கறத்துக்கு ஆளுங்க வச்சு வேல வாங்கது அதுதா செலவு புதுசா நாங்க பாக்கு கண்ணு புதுசா வைக்கல அப்டின்னு சொல்ல வந்தே ம் அப்றோ தேக்கு மரல்லா வைங்க அப்டியே அந்த ஓரத்துலலா வயலோட ஓ ஆமா அத வச்சுட்டு ஒரு பத்தடிக்கு ஒரு மரோ வச்சிங்னாக்கா அது நல்லா வளர வளர ஆனா என்ன அந்த இலையெல்லா கீழ உதிர உதிர அதெல்லா கிளீன் பண்ணிட்டே இருக்கணு
ஆ
ஏனா அந்த காய்ந்த இலை வந்து அந்த எடத்த கொஞ்சோ வேஸ்ட் பண்ணிடு அது அப்டியே விட்டுட்டோம்னா அதெல்லா வச்சீங்கன்னா அது நல்ல வருமானோ வரு ஒரு பத்து வருஷோ இருவது வருஷோ சித்தல மரோ நல்ல வெல போவு தேக்கு மரம்ல்லா அந்த மாரி ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி எதா ஒன்னு வச்சு வுட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு பகுதியாச்சு
ஆ அப்டி பண்ணா நல்ல ப்ராஃபிட்டு தா
ஆ நீங்க நல்லா விசாரிச்சீங்கன்னா நல்ல இதுலயே ஆ விவசாயத்துல நல்லா சம்பாரிக்றவ்ங்க இல்னா நறைய அனுபவோ இருக்கோங்கள்ட்ட கேட்டீங்ன்னா நல்ல ஐடியா தருவாங்க
ம்
ஏனா நீங்க படிச்சுட்டீங்க அடுத்தது வெளில தா ஒர்க் போணுன் ஆசப்படுவீங்க அது கரெக்ட் டு தா இந்த மாரி வச்சுட்டீங்ன்னா ஒங்ளுக்கு அதுவு ஒன்னு வருமானோ வரும் இதுவு நீங்க நல்லா பண்லா ம் ஓகே அப்போ எலக்ட்ரீஷன் ஒர்க் வந்து உங்ளுக்கு செய்றதுல விருப்பம் இல்லையா அது ஓரியன்ட்டடா
ஆ அதுவு எனக்கு தெரியு அப்பா விட்ட போவே கொஞ்ச கொஞ்சோ
சேரி
இந்த விவசாயோல்லா வந்து எங்க தாத்தா பாத்துப்பாரு அப்பா வந் து எலக்ட்ரிஷியன் பண்றாரு
சேரி
ம் இந்த வீடு ஹவுஸுக்ல்லா வந்து ஒயிடு வடிக்குறது அந்த மாரி காண்ட்ராக்டா ஆ அந்த வேல எனக்கு தெரியு இந்த ஃபேன மாட்டுறது டீப் லைட் மாட்டுறது ஆ எல்லாமே தெரியு வொயிடு வடிக்கட்து அதுவு நல்ல காசுதா
ஆமா அடுத்து நம்ப தானே ஃப்ரீயா செலவு பண்றோமே புதுசா ஒரு வீடு கட்னா அதுக்குன் தனியா ஒரு அமௌண் ட்டு ஒதுக்கிறதா இருக்குது ஒயர் எலக்ட்ரீஷியன் க்கு ஒயரிங்க்கு எல்லாத்துக்கு
ம்
நல்ல ஜாப் தா உங்ளுக்கு அதுல விருப்பம்னா அதுல எதாவது பெரியிசா கட வச்சு அது மாரி பண்றதுன்னா கூட யோச்சு பாருங்க
ம் எனக்கு இந்த எல இந்த எலக் ட்ரீஷன் விவசாயம் இது ரெண்டுமே வேணா வேற எதாச்சுனா யோசி
வேற எதாச்சுனா ஒன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போங்க இல்லன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் நீங்க பீ காம் முடிச்சிருப்பீங்க பேங்க் எக்ஸாம் ஆ அது பண்ணுங்க பிரைவெட்டு க பேங்க்ஸுக்கான போய் ட்ரை பண்ணுங்க அது என்ன பண்ணனு எனக்கு தெரிலயே அதுக்கு எக்ஸாம் ப்பாங்ளா என்ன பிரைவெட் பேங்க்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு
பிரைவேட் பேங்க்லல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணு போல அவுங்க கேக்குற கொஸ்டினுக்கு கரெக்டா பதில் சொல்ணு
சேரி சேரி இப்போ உங்ளுக்கு கேம்பஸ்ல வராங்கன் சொல்றீங்கல்ல கேம்பஸ் இன்டர்வியூ ஆமா அது வந்து எந்த மாரி கம்பெனிஸ் வருவாங்க பி காம்க்கு
பி காம்க்கு அது இன்னு எங்ளுக் சொல்லல எந்த கம்பெனிஸ் வருவாங்கன்ட்டு
சேரி
இன்னு இன்ட்ரு வர்ல எங்களுக்கு இப்பதா நாங்க அப்ளே பண்ணிருக்கோ பிளேஸ்மெண்ட்டுக்கு
ஓ செரி செ
மகிழ்ச்சி தா தேர்ட் இயர் ஸ்டாடிங் போறே
எத்தன செரி செரி ஓகே அவ்ளதா முடிக்க போறீங்கள்ல இன்னு ஒரு வர்ஷோந்தான அதுக்குள்ள கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா நீங்க முடிக்கும்போ ஒரு வேலையோட வெள்ல வந்துருவீங்க
அப்டிந்தா நல்லாதாருக்கு எனக்கு இப்ப கேக்க குளிர்ச்சியாருக்கு
அவ்ள தா நாம்ப பிளான் பண்ணி நம்ம லைஃப்ஃப மூவ் பண்றதா எல்லா நம்ப கைல தாருக்கு உங்க கைல தா இருக்கு உங்க வாழ்க்க ம் அரியர் இல்லாம பாத்துக்ட்டீங்கள ரெண்டு வர்ஷ்
ஆ ஆ அதுல்லா அரியர் இல்ல அரியர் இருந்தா ரொம்ப கஷ்டோ
ஆமா கேம்பஸ்ல அது நம்ள என்ன சொல்றது இன்டர்வியூ பண்ணவே யோசிப்பாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவா
ம் ரிஜெக்ட் பண்ருவா அரியரு ஆ
அதுனால அது அரியர் இல்லாம பாத்துக்கோங்க அப்றோ சி ஜி பி வந் து ஒரு செவன்க்கு மேலருக்குமா
சி ஜி பி வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ நெனக்கிறே எனக்கு
ஆ சூப்பருங்க அப்றோ ஏங்க நீங்க கவலப்பட்றீங்க எய்ட்டுக்கு மேல வ ச்ருக்கீங்க கண்டிப்பா கெடைக்கு
அதுவு இப்பதா அப்ளே பண்ண சொல்ல அம்ச்சு வுட்டாங்க
ஓகே சேரி சேரி அப்போ வந்து அப்ப நீ உங்க காலேஜ்ல வந்து இந்த இன் டர்வியூ அட்டன் பண்ணா எப்பிடி நம்ம அட்டன் பண்ணணுங்கற அந்த ட்ரைனிங் குடுக்றாங்களா
ஆ அ அது